இன்னடா எவ்வளவு நாள் ஆச்சு ஒ குரல கேட்டு எப்டி இருக்க
நல்லா இருக்கே நண்பா ஆ நீ எப்டி இருக்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதா கால் பேசணும்னு தோணுச்சா
ஆமாடா காலேல எழுந்தல இருந்து ஒரே ஓட்டந்தா வேல சுமைன்னு முழு நேரமு போயிட்டே அதுலயே போயிட்டு இருக்கு ஒரு நிம்மதியே இல்ல நேத்து திடீர்னு நம்ம சின்ன வயசு ஞாபக வந்துச்சு அப்போ எவ்வள சந்தோஷம் சும்மா இருந்தோ
உண்மதான்டா அந்த பள்ளிக்கூடோ படிக்கும்போது எவ்வள கவலயே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருப்போ அத நெனச்சு பாத்தாலே சந்தோஷமா இருக்கு நண்பா
இப்ப வயசாகிடுச்சுன்னு நெனைக்கும் போதுதா மனசுக்கு எவ்ளோ பாரமா ஆகுது இப்ப பாரு கம்ப்யூட்டர் முன்னாடி நம்ம வாழ்க்கய அடங்கி போயிடுச்சு மனசுல எப்பவு ஒரு ஆர்வோ ஒரு கவலையாவே இருக்கு
ஆ அதேதா எப்பயுமே எதையுமே சொல்றக்கு இல்ல ஆனா வேற வழி இல்ல இல்ல குடும்பத்த நம்மதா பாத்துக்கணும்ல
ஆமா குடும்பம்னு சொன்னப்போ தா ஞாபகம் வருது வீட்ல கல்யாணம் பண்ண சொல்லி ஒரே தொல்லை படுத்துறாங்கடா வாரந் தோறும் எதாவது அதா வாரந்தோறு ஏதாவது ஒரு பொண்ணு படம் அனுப்பி வெக்குறாங்க
ஆ ஏனா க்கு அதேதா ஆனா எனக்கு பிரச்சன இல்ல எங்க அப்பா அம்மா சொன்னா கேட்டுக்குவாங்க ஆனா பாத்துக்லா விடு இப்ப என்ன இப்போதைக்கு பொண்ணுன்னா என்ன அவுங்களுக்கு வந்து மாப்ள நல்லா சம்பாரிக்கணு அவுங்களுக்கு இதுதா மச்சி வேல வேற எந்த விதமான இதுவுமே கெடயாது
சரியா சொன்னே முன்னாடி மாரி யோசிக்காம தலயாட்ட முடியாது இருவருக்கும் நல்லா புரிதல் வேண்டும் லோ ஆனா அப்பா அம்மா அவுங்க காலத்துக்கு ஏத்த மாரி யோசிக்கிறாங்க
ஆ அது மட்டு இல்லாம திருமண பண்ண நெறைய தேவடா காசு வேணு சும்மா கடையாது ஒரு கல்யாணனா சும்மா பண்ண முடியாது காசு வேணு அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்கனு வரவீங்களுக்கெல்லா சாப்பாடு போடனு ஆ சும்மா டுல்ல ஆனா ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு அம்மம் பையனுக்கு ஃபஸ்ட்டு மனசு ஒத்து போகனு‌ அப்பதா வந்து ஒரு கல்யாணங்கிறது நடக்கு
ஆமா அதா கடன் வாங்கிதா பண்ணனும் போல இருக்கு இந்த விஷ்யொ சிறு சிறு வயசில் பணம் இல்னானாலு அமைதி இருந்தது இப்ப பணம் தேடி போறோ ஆனா தூக்கங்கூட சரியா வர்ல ஒனக்கெப்புடி?
ஆ தூக்கம் பத்தி பேசும்போதா எனக்கு ஞாபக வருது கண்டிப்பா இப்ப எல்லா சரியா தூக்கமே வரமாட்டெக்கி நண்பா நைட்டானா தூக்கமே வரமாட்டிக்கிது வேலைய பத்தியே யோசிக்கிற மாரியே இருக்கு ஒடம்பு மொத சரியா சரியாக மாட்டெக்குது அப்பப்போ முன்னாடி மாரில்லா இல்ல அப்பப்ப காச்சல் வருது சளி புடிக்குது
எனக் கூட இப்ப சளிதா நண்பா
ஆ ஆ தெரியிது நீ பேசும்மோதே தெரியிது
ஆமா எனக்கு அப்புடிதா இருக்கு கொஞ்ச தூரொ நடந்தாலே மூ ச்சு வாங்குது இப்பல்லா வெளிய இருந்து சாப்பாடு வாங்கி சாப்ட்டு வயிறு கெட்டு போயிடுச்சு செரியாக மாட்டெக்குது ஒடம்ப கொஞ்சொ கா அப்பப்போ பாத்துக்கனு அடிக்கடி சோம்பேறித்தனமா இருக்கு நடக்க கூட முடில
ம் நாமன்னா இப்போ சாப்பாடு அத வந்து ஃபுட் கண்ட்ரோலா இருக்கனு ஏனா முன்னாடி மாரி நம்ம ஒடம்பு ஒத்துழைக்க மாட்டிக்கிது அதுக்குன்னு கரெக்டா சாப்பாடு வச்சு சாப்புடனு நேரத்துக்கு பா சாப்புடனு ஏனா முன்னாடி மாரி பசி எடுக்க மாட்டிக்குது பசி எடுக்கும் மோதே சாப்டாதா ஒடம்புல தொப்ப போடாது பின்ன அ பசிக்காதாப்ப நேரங்கெட்ட நேரத்துல சாப்புடும்மோது நம்ம ஒடம்பு வந்து ஏறிட்டேதா போகு
ஆமா ஆமாடா இந்த இந்த தொலைபேசி நம்ம அறிவையு மூளையு அழிச்சுட்டே இருக்கு நேரம் போறதே தெரியில சும்மா பாத்துக்கிட்டே இருக்கோ எந்த ஒரு பயனு இல்ல நம்மள ரொம்ப அது அடிக்டா மாத்திக்கிது இப்பதா ஃபோன் இல்லாம எங்யுமே போ முடியிறதில்ல
ஆ தெருஞ்சுச்சு உண்ம தான்டா நமக்கு இதுலந்து ஒரு விடுதல தேவடா காலைல இருந்து எனுச்சு இந்த வந்து மொபைல்லந்து நம்ம ஃபஸ்ட்டு தப்பிக்கனு காலைல எனுச்சோனே ஒரு வாக் போனு அப்புற வந்துட்டு சாப்பிடனு நேர த்துக்கு சாப்டுட்டு அப்டியே வந்துட்டு இயற்கையோட கொஞ்சோ சூழல் வந்து ஒத்துழைக்கனு அப்பதா நம்ம வாழ்க்க நல்லாருக்கு நண்பா
சரியா சொன்ன நண்பா வாழ்க்க ரொம்ப வேகமா ஓடுது நம்ம நின்னு நிமிந்து பாக்குறதுக்குள்ள இப்போ நேரமில்ல அவ்ளோ ஸ்பீடா போது வருஷங்கள் வந்து நாள்கள் மாரி போது எதுக்கு இப்டி ஓடிட்டு இருக்கோம்னு சரியா நமக்கே புரியில கடைசில நமக்கு தேவையான அமைதி நம்ம மனசுக்குள்ளதா இருக்கு
ஆமாடா பணொ வேல இதெல்லா தேவதா ஆனா அதுவே வாழ்க்கையா ஆகிட்ருக்கு நமக்கு சில ஆசை இருக்கு அதெல்லா நம்மதா சரி பண்ணனு எப்டி சொல்றதுன்னா வா வார வார வீக்கெண்ட் ஆச்சுன்னா எங்யாது வெளிய போனு பசங்க கூட வந்து வெளிய போனு அப்பதா கொஞ்ச மன நிம்மதி அடையு வார வார எப்பய்மே அவுங்க கூட போயிட்டு ஒரே வேலைய செய்யும்மோது நம்மளுக்கு ஒரு மாரி மனசு ஒத்துழைக்க மாட்டிங்குது ரொம்ப பிரஷர் ஆகுது
ஆமாடா அப்பப்போ நம்மளு ஃப்ரெண்ட்ஸுக் கூட மீட் பண்ணி எங்கயாச்சு வெளிய போனு மன நிம்மதியா எங்யாச்சு போய்ட்டு வர்னு இந்த ஃபோனு இந்த கம்ப்யூட்டரு வேல எது இல்லாம அப்டியே நம்ம ஜாலியா போனாதா நமக்குன்னு ஒரு ரெஃப்ரஷ்மெண்ட் கெடைக்கு ஒரு புத்துணர் ச்சி ஒன்னு கெடைக்குங்க
ஒடம்பு நல்லா பாத்துக்கோ நீ எதையு வேல வேலன் அதுலயே இருக்காத நேரத்துக்கு சாப்புடு அப்பதா வந்துட்டு நம்ம ஒடம்பு நல்லாருக்கு நம்ம நல்லாருந்தாதா அடுத் நம்ம சம்பாரிக்கவு முடியு
நீ இன்னொன்னு கவனிச்சியாடா? இப்ப இப்ப பண்டி பண்டிகை வந் த கூட அந்த பழைய சந்தோஷொ சுத்தமா இல்ல பண்டிகைலா வரும்போதுலா முன்னாடியெல்லா பண்டிகை வரு துன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மனசு துள்ளி குதிக்கு இப்பல்லா எந்த ஒரு ஃபீலிங்கே இல்ல
ஆமாடா இப்ப எல்லா எப்பிடி சொல்றதுனா பண்டிகன்னு வந்தாலே நம்ம காசு செலவாகு அதுக்கப்புறொ டிரெஸ் எடுக்கணுன் எந்த விதமான ஆசையு வரமாட்டிக்குது முன்னாடில்லா அப்பாம்மா கூட போய் கடைக்கு போய் வெளிய போயி புதுசா துணிவாங்க தேடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எப்பயுமே இப்பயெல்லா பாத்தா ஒடனே வீட்லயே இருக்கோ ஆன்லைன்லயே ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு அதையே போட்டுட்டு எந்த விதமான இதுவு கெடைக்க மாட்டிக்கிது வீட்டுக்குள்ளயே நம்ம அடஞ்சு அடஞ்சு இருக்கோ நண்பா
ஆமா இந்த ஒனு உணர்வே நமக்கு இல்ல இப்போ வீட்ல அந்த பலகார செய்யும் போது வர அந்த வாசன பக்கத்து வீட்ல போய் நம்ம போய் குடுப்போ எல்லாத்துக்குமே குடுத்துட்டு இதெல்லா இப்ப எங்க இருக்குன்னே தெரில பண்டிக நாள் கூட இப்போ சாதாரண ஒரு நாள் மாரி போயிட்ருக்கு வீட்லயே தூங்கி எழுந்து ஃபோன நோண்டிக்கிட்டு நேரொ அதுலயே போயிடு து மனுஷங்க கிட்ட பேசுறது கூட இல்ல யாரு
இப்பயெலா மக்கள் எல்லாமே அப்புடிதா வீட்லயே தா இருக்காங்க வெளிய வந்து சிரிச்சு பேசுற பழக்கொ கூட அப்படியே போச்சு நமக்கு அந்த சோம்பேறித்தனொ வந்துருச்சு ஏனா பண்டிகனாலே தூக்கந்தா அதுவே மு க்கியொ அதுதா வாழ்க்க அப்புடிங்கிற மாரி வழக்கமாயிருச்சு
ஆமா மக்கள் மட்டு மாறலடா உறவுகளுக்கு நடுவுல இருக்குற அந்த பாசொங்கூட இப்பப்ப மாறிடுச்சு அப்பல்லா அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருப்பாங்க கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னாதா இருப்பாங்க இப்ப எல்லா பணந்தா மனஷனா எல்லாரையுமே கட்டுப்படுத்திட்ருக்கு இந்த பணந்தா மனுஷன கட்டுப்படுத்துது
ஓ நீயும் பாத்தியா நம்ம கிட்ட பண இருந்தாதா மரியாதையு கடைக்கிது நம்ம கஷ்டப்படும் போது ஓ டி வந்து தோள் குடுக்கவு நண்பர்கள் மட்டுந்தா இருக்காங்க சொந்தக்காரங்கன் யாருமே இல்ல அவுங்களு நம்மகிட்ட காசு இருந்தா மட் டுந்தா மதிக்கிறாங்க நண்பா
சரியா சொன்னடா எனக்கு சில நேரம் இந்த உறவுகளை பாத்தாலே ஒரு மாதிரி ஆகிடு வெளிய சிரிச்சு பேசுவாங்க ஆனா உள்ள வேற ஒன்னு யோசிப்பாங்க உண்மையான அன்பு தேடுனா கெடைக்காத பொருள் மாதிரி ஆகிடுச்சு
அதுனாலதான நா இப்ப யாருகிட்டையு அதிகமா பேசுறதே இல்ல நம்ம உண்டு நம்ம வேல உண்டு அப்புடியே இருந்துட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே வாழ்ந்தோ கஷ்ட வரும் போது நம்ம யார்டையு உண்மையா இருந்தாலு தேவையில்ல நண்பா நம்மளோ டத நம்மளே பாத்துட்டாதா உண்டு
ஆமா இந்தத ஃபோனாயிரம் பேர் தொடர்பு வச்சிருக்கோ கான்டாக்ட்ஸ் எல்லா ஆனா மனசு விட்டு கவல இல்லாம பேசுறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ரெண்டு பேர் தான்டா இருக்காங்க சில நேர கூட்டத்துக்குள்ள இருந்தாலு பெரிய தனிமை
ஆ அது எல்லாத்துக்குமே வ ருன்டா எல்லாத்துக்குமே தனிமைன் ஒரு பக்க வரும்மோது ஒர் ரெண்டு நண்பர்கள் இந்த மாரி இருந்தாதா நம்மளோட கஷ்டங்கள கேட்டாதா அது நல்லாருக்கு எப் பயுமே இப்பிடி இருந்தாதா அடுத்து நம்ம வாழ்க்கையு நல்லா போகு எதுவுமே யாருமே நம்மள புரிஞ்சுக்காத போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆமா இந்த காலத்துல உண்மையான நண்பர்கள் கெடைக்கிறது பெரிய அதிசயொ நம்ம அதுல ரொம்ப குடுத்து வச்சவங்க இப்புடி மனசுத்துக்கு ஏத்த மாரி ஒருத்த மனசு வுட்டு பேச ஒருத்தனாது இருக்கானே
ஆ சில நேரொ நானே யோச்சு பாப்பேன்டா சின்ன வயசுல என்ன ஆகனு என்னென்னமோ கனவுகள்லா இருக்கு ஆனா அதுலா இப்பயெல்லா ஒன்னு கூட நடக்காது அப்டின் நெனைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏனா நம்ம அப்பயெல்லா என்னென்னமோ நெனச்சிட்டு இருந்துருப் போ நம்ம வாழ்க்க இப்புடி வாழனு அப்புடி வாழனு அது எல்லாமே திரைப்படத்த பாத்து நம்ம யோசிச்சிருப்போ அப்டிலா ஒன்னுமே கடயாது
வாழ்க்க நம்ம எதிர்பாக்குற மாதிரி எப்பவு போறது இல்லடா நா கூட இயற்கை புகைப்படம் எடுக்கணுன்னுதா எவ்வளவொ நெனச்சே ஆனா அந்த குடும்ப சுமை கடன் இதெல்லா நம்மள எதோ ஒரு ஒரு வேலையில்லா தள்ளி விட் ருச்சு
ஆ கண்டிப்பா ஆமா அந்த தொழில்தா நம்மளுக்கு எந்த விதமா இருந்தாலு உதவி செய்யிது இப்ப தலையெழுத்தே அதுதா நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோ ஏது பண்ண போறோ எதுவுமே இல்ல காசு இல்ல அடுத்து நம்ம வாழ் க்கைல என்ன பண்ண போறோங்குறத நனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏனா ஒரு சுகந்திரமே இல்ல ஆ சொல்லு சொல்லு
டே இருக்காத நம்ம ஆசைகள் விட்டு குடுத்தாலு அது நம்ம வீட்ல இருக்குறவுங்களோட நல்ல வாழ்க்கைக்குதான்னு நெனச்சுட்டு அப்டியே இருந்துக்க சேரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடு சேரி சார்ஜ் இல்ல அப்ப கூப்புட்றே
சேரி பாய்
பாய்